அ நலமாருக்கே நீங்க நலமாருக் கிங்ளா
அ நானு நலம்மா இருக்கே தோழி ஆ நம்ம அன்னக்கி என்ன தலைப்பு பத்தி பேசுவு உங்களுக்கு எதுவு புது ஐடியாஸ் எது இருக்கா
இப்போ ஒரு ஒரு கோவில் பத்தி பேஸ்லாமா
ஆ ஓகே தோழி
இப்ப உங்ளுக்கு கோவில்க்கு போனா எவ்ளோ நிறைவாருக்குமானது எந்த கோவிலா இருந்தாலு ஓகே
ம் எனக்கு பாத்தீங்க அப்டினா கோய்லுக் போறது இப்பலாம் கொஞ்சொ புடிக்க ஆரமிச்சிருச்சு முன்னாடி பாத்தீங்க அப்டினா அந்தளவுக் கு நா கோயில் வந்துட்டு போக மாட் ட எப்பயாது அம்மா போர்ஸ் பண்ணி வா அப்படி கூப்ட்டா அந்த மாரிதா போவே இப்பலா பாத்தீங்க அப்டினா இந்த ஆஞ்சிநேர் கோயில் இருக்கு தெரியுமா
ம்
அந்தம்மா அந்த கோயிலுக்கு பாத்தீங்க பினா ஆ இப்ப சனிக்கெழம சனி கிலம நம்ம போறோல்லியா அது மாதுரி வந்துட் டு பாத்தீங்க அப்டினா நா கண் டீனிவஸா சனிக்கெழம சனிக்கிலந்து இப்ப நா தொடர்ந்து போய்கிட்ருக்கே எதுனால அப்புடினா எனக் தெரிய்ல ஒரு ஆஞ்சிநேயர் மேல ஒரு பக்தினு வச்சுகோங்களே அது மாரி நா இப்ப வந்துட்டு போயிட் இருக்கேன் தோழி
ம் ம் செரிங்க தோழி இப்ப எனக் வந்து கோவிலுக்குப் போனோனா நம்பக் நம்ளுடிய குடும்பக் தோட அவ்ளோ தூரொ போறோ நறைய பேச்சு இருக்கு எப்டி சொல்றது நம் நம்பள நம்பள அறியாம ஒரு சந்தோஷோ வரு அதனாலயே நா கோவிலுக்கு போவே கோவிலுக்கு எங்கயா இருந்தாலு எந்த கோயிலா இருந்தாலு சரி எந்த இதுவாந்தாலு அந்த இதுக்கு அவங்க கூட நறைய நேர இருக்கலா நம்ப கொழந்தைங்க ஏதா பேசறத கேட்கலா அவங்க என்ன நெனைக்க என்ன பேசுறோ நம்ம கூட இருக்கு போது அதனாலயே நானு வந்து மேக்சிமம் ஒரு டூருவா இருக்கட்டு கோவிலா இருக்கட்டு எங்க்யோ இதனாலயே நா போவ ஆரம்பிச்சே அவுங்களோடு அவுங்க கூட இருக்லா கூட டைம் ஸ்பெண் பண்லா அவங்க என்ன நெனைக்கறாங்க என்ன பேச போறாங்க அது எல்லாமே நம்ளுக் உங்களுடைய மைண்ட்ல வந்திருக்கனால அவங்கள பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கலா இப்பக் கொ கொழந்தைங்களோ இல்ல நம்ப வீட்ல இருக்குறவங்களோ பெரியவங்களோ அவங்க என்ன நெனைக்கறாங்க என்ன பேசுவ அங்க போய் நம்ம மனம் விட்டு பேசுவோ நம்ம இங்க போற தூரத்துல அந்த இடைவெளில்லா நம்மக்கு பேசுவாங்க அதனாலே அந்த டூருக்கு நா கெளம்பிறத்து அது எங்கருந்தாலு
உம் உம் ஆ அது மட்டு இல்லாம இப்ப நம்மக் கொஞ்ச சேடா இருக்கு அந்த மாரி இருந்தோனா பாதி பேர் என்னா பண்ணுவாங்க அப்டினா மூவி பாப்பாங்க பாதி பேரு பாட்டு கேப்பாங்க ஆனா சில பேர் மனசு கொஞ்ச செடா இருந்தாவே நேரப் கோயிலுக்கு கெளம்பி போயிடுவாங்க
அவுங்களுடைய என்ன அவங்களுக்கு புடிச்சிருக்க அதுக்கானதுக்கு கலந்து வந்து உங்களுக்கு வேற என்ன பிடிக்கு தோழி
புடிக்குனா பொதுவா கேக்றீங்ளா சாப்
அ பொதுவா எதோ எது இது இப்ப நா எவ்ளோ கோவத்துல இருந்தாலு இவ்ளோ ஷேடா இருந்தாலு நா இ இத பாத்தா நா மகிழ்ச்சியாயிடுவே அப்டின்ற மாரி ஏதாச்சு இருக்குல்ல இப்ப சா ஒரு சில பேர் வந்து எவ்ளோ டிப்ரஷன்னா இருந்தாலு எவ்ளோ கோவத்துல இருந்தாலு எனக்கு இந்த சாப்பாட பாத் தா நம்ளுக்கு கோவம் போய்டு
அப்டியா அந்த மாதிரி சொல்லணு அப்டின்னா ரொம்ப கோவமா இரு ந்தேன்னா எனக்கு பாட்டு கேட்டா ரொம்ப கோவமெல்லா போய்ரு நார்மலா சாப்பாடு விஷ்யத்துல சொல்லணுனா இப்பல்லா எவ்ளோ கோ வமா இந்தாலு இந்த பிரியாணி எனக்கு புடிக்க ஆரம்பிச்சுருச்சி சாப்டாம இருந்து இப்ப எனக்கு இந்த பிரியாணி மேல ஒரு ஆர்வோ வந்துருச்சி
ம் ம் பிரியாணில என்னென்ன பிரியாணி ல்லா நீங்க சாப்டுவீங்க என்னென்ன பிரியாணிலா
எனக்கு பாத்தீங்க அப்டின்னா இந்த பாய் பண்ணுவாங்கில்லயா மட் டன் பிரியாணி
ம்
அது வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு இப்ப அதே கடையிலே வந்துட்டு அ பாய் பண்ற மாரி இருந்துச்சி சிக்கன் பிரியாணினாலே எனக்கு ரொம்ப பு புடுச்சுருச்சி ஆ அது ரெண்டுமே இப்பதிக் கி நா அசைவத்துல ரொம்ப விரும்புறே அதே மாரி இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுக்கறாங்கில்லயா ஆ
ம்
அதுவு இது மூணுமே எனக்கு இப்ப எனக்கு ரொம்ப புடுச்சுருச்சு அ உங்களுக்கு அது மா திரி
என்க்கு வந்து பாய் செஞ்சாலு புடிக்கு இல்ல சாதாரண நம்ம நம்ம செஞ்சாலே கொண் நம்ம செஞ்சா கொஞ்சோ அதிகமா இது பண்ணாது வீட்ல இருக்கவுங்க செஞ்சாங்கன்னா மத் த்தவங்க செஞ்சு கொடுத்தாங்னா அது ரொம்ப இன்னு கொஞ்சோ எக் ஸ்ட்ரா ஒரு கை சாப்டுனு போல தோணு நம்மளே செய்யறதுனால டிய அது எல்லாமே நம்ம ப்ரிப்பர் பண்ணி அத நம்ம செய்யறங்கட்டியு ஐயோ எப்படா முடிப்போ எப்படா உக்காருவோன்ற மாரி ஆயிடு
ஆமா மத்தவங்க செஞ்சு குடுத்து நம்ம சாப்ட்டா நல்லா இருக்கு
சாப்ட்டோனா அது கொஞ்ச எக்ஸ்ட்ராவே சாப்டுவோ கொஞ்ச அதுவாவு இருக்கு
ஓ கே ஓகே ஓகே அதே மாரி இந்த சிக் கன் சிக்ஸ்டி ஃபைவ வறுக்கறது உங்களுக்கு நல்லா
ஆ நல்லா தெரியு
அது நம்ம ஒரு சில நேர நா பண்றே தோழி அது ஒரு சில நேர பண்ணும் போது நல்லா வருது ஒரு சில நேர அந்த டேஸ்ட் வந்துட்டு கொஞ்ச வித் தியாசமா வருது அது எது எதனால என்னன் தெர்ல எல்லா டைமு ஒரே மார அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா வருது
இப்போ சிக்கன் அந்த வருக்கறத வந்து எப்டி செய்ணுன் நா சொல்ற ஏதாச்சு இருந்தா நீங்க இது பண்ணுங்க சொல்லுங்க நா எதாச்சு மறந்துட்டனா சொல்லுங்க ஓகேவ நீங்க எப்டி பண்ணிங்கனு சொல்லுங்க அப் ற ஃபஸ்ட் சிக்கன் எடுத் து நல்ல மஞ்சதூளு உப்பு ரெண்டுமே கலந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த ரத்தம் போற அளவு வாஷ் பண்ணி எடுத்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிர்ணு வெச்சதுக்கு அப்றொ அந்த தண்ணில்லா கொஞ்ச எல்லாமே இடு இட்க்கில வந்து வந்துரு அதனால இன்னு பிளேட்ல மாத்திக்கணு இன்னொரு தட்டுல எடுத்து வச்சுட்டு தட்டோ கிண்ணமோ அதுல எடுத் து வெச்சுட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணனுனா மாவுல என்னெ மாவுனா அரிசி மாவு இருக்கு பாத்திங்ளா அரிசி மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுட்டோ அதுல மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்னோ இப்ப பெரிவங்க சாப்பிடடுறாங்கா ஓகே மைதாமாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலா
ம் ம்
சாப்பனா ஸ்கிப் பண்ணிடு அது வேண்டானு மைதா மாவு கொஞ்சமா போடுக்கணும் அதிகமா ஏ எதுமே உடம்புக்கு க்கு அதிகமா எடுத்துக்குனா அது இதுவாதா ஆவு
ம் ம்
அது நல்லா நல்ல ப்பு அப்டி சொல்ற பப்புள்ஸா நல்லா சூப்பரா இதுவாவு
ஓ ஓகே ஓகே ம்
அப்றம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூளு நம்ம சில்லி பவுடுர்ல வந்து செகப்பு மொளகாத்தூள்னு சொல்வோ பாத்தீங்ளா த தனித் தூள்னு அது அது போட்டு ட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஆ அரிசிமாவ் கொஞ்ச அதிகமா போட்டுக்கலா போட்டு அது வந்து நல்லா இதுவாவரு நல்லா பெசஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டமா அப்றம் லெமன் கட் பண்ணி அத ஊத்தணு லெமன ஊத்திட்டு முட்டில வந்து வெள்ள கரு மட்டு இருக்கு பாருங்க
ஆமா
அதையு ஒட்சு அதுல ஊத்திக்லா
ஆ சரி அதாவது மஞ்ச கருத எடுத்ரணு
மஞ்சகருவ எட்த்துண்ணு
சேரி ஓகே
இன்னு ஒன்னே வெள்ள மட்டு ஊத்திரு மஞ்ச மட்டு அடில நிக்கு அது நம்ம எடுத்து அந்த முட்டையோட அப்டி எடுத்தம்னா அதெல்லா போட்டு ஊற வெச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்ல டென் மினிட்ஸ் கூட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட ஊர்லா ஊர்னதுக்கப்றோ எண்ணெய ஊத்தி நீங்க அப்டியே எண்ணைய ஊத்தி மொத்தமா பொரிச்சு எடுத்தாலு ஒரு நாலு நாலு பீஸா அஞ்சஞ்சு பீஸா போட்டு எடுத்தாலு ஓகே இல்ல தவா வச்சு வறு த்தாலு நல்லாதா இருக்கு அது அந்த அரிசி மாவு மை தா மாவு இந்த இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறோ இது எல்லா போடுவோ அது நல்ல அபுஸ் சாவு வரு
ம் அப்ப இதுல தயிரு
தயிர் போட்றதாருந்தா போட்டுக்கலா
ஓ முட்டையு போட்டு எலுமிச்சம்பழமு போட்டு தயிரு போட்டுக்கலாமா
டைய விருப்பந்தா எனக்கு லெமன் வேணா நா தயிரு போட்டுக்கலா லெமன் போட்டுக்கலா இல்ல எனக்கு ரெண்டுமே வேணு னாலு ரெண்டுமே போட்டுக்கலா
ம் சேரி தோழி சேரி தோழி
டேஸ்ட் செம்மையா இருக்கு மெயினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போணும அத மறந்துறவே கூடாது
ஓ சேரி சேரி ஆமா அதுதானே நமக்கு
ஆமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா அது செம்மையா ஃப்ளவர் குடுக்கு அதுபோக நல்லா இருக்கு வறுத்து வெச்சிட்டு சிக்கன் மட் டன் பிரியாணியோ எதுவோ சாதத்து கூட அத வெச்சு ஒரு ரசோ வெச்சுட்டு கூட சாப்பிடலே சூ ப்பரா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு உம் வேற நீங்க ஏதாச்சு வேற என்ன ஏறா தொக்கு அந்த மாரி எதனா செய்வீங்களா
இல்ல தோழி எறா தொக்கல்லா ஆன இது வரையு செஞ்சதே கெடையாது நா யாராவே ஒரு டைம் வந்துட்டு சாப்ட்டு பாத்தே எப்ப அப்டினா என்னோட ஃப்ரெண்டு் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க அப்ப சாப்டஸ் சொன்னாக நா இதுவரையு எறால் சாப் டதே இல்ல அப்டி மே இல்ல நீங்க டேஸ்ட் பண் ம் பாருங்கனாக சேரி இன்ன சாப்டு பாத்தே எனக்கு என்னமோ அது சிக்கன் மாதிரியே இருந்து ஒரு மாரி வர வர சம்திங் அந்த மாரி இந்துச்சி சிக்கன் மாரியே எனக் தோணுச்சி அப் பறோ என்னடா இது எறால்னு சொல்றாங்கே எனக்கு ஏதோ டிஃப்ரன்சே தெரியாத மார்க்குது ரெண்டு ஒரே மார்க்கே அப்டின்னு நா நெனச்சிட்டு அப்றோ அதுக்கப்றோ அது என்னத்தடா சாப்டுட்டு அப்டி சொல்லிட்டு நா உட்டுடே
ஃபுட் எல்லாமே கடல் கடந்து சாப்பாய்ல் இது எல்லாமே நம்மளு கூட சத்துதா சிக்கன் உடைய ஏய் எறாவும் மீனு இந்த மாரிய நெறைய சாப்லா நம்போ ஒடம்புக்கு மீனு சாப்லா கருவாடு எறா இதெல்லா சாப்லா இது எறா எப்டி கிளீன் பண்ணணுனு உங்களுக்கு தெரியுமா
அதுதா ஏதோ சொல்றாங்க இந்த உள்ள வந்துட்டு கொடல் மார்ரிருக்கு அத எடுத்துட்டு அதுக்கப்றோ பண்ணனு நாங்க நா நாய்
எறாயோடைய தலைய பிச்சிட்டு எறாயோடைய தலைய எடுத்து மேல தோல் நூல்ல எடுத்துட்டு நடுல அந்த எறாவு அப்டியே மேல நடுல வந்து அதுடைய நரம்பு போவு அதுதா கொடல்லு சொல்றாங்க அத கட் பண்ணி அது பிளாக் காருக்கு அது சமைக் கனுமே
ஓ ஓகே ஓகே ஓகே அதுதா சொல்லுவாங்க அந்த மாரி எடுத்திட்டு சமைக்கணு அப்டிமாங்க அது கிளீன் மண்ணவே நமக் ரொம் ப நேரோ ஆகுமா என்னடா இது இதுவே
அப்டி ரொம்ப கிளீன் பண்ண முடிலனா வேர் ரொம்ப கிளீன் பண்ண நேரோ ஆய் ச்னா ஒரு ஃபை மினிட்ஸ் இல்னா டென் மினிட்ஸ் இ ய நம்ம குளிர்சாதன பெட்டில வெச்சி எடுத்தனா ஒடனே அத கிளீன் பண்லா
ஓ அது இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஜ் ஜியோ
அப்பிடியு இல்ல ரொம்ப பொடிசா இருக்கு இது வர முடிலன்னா கொஞ்சோ ஆ சுடுதண்ணி இருக்கு பாத்தீங்ளா
ஓகே தோழி நமக்கு நேரங் கடந்துருச்சு நம்ம இத பத்தி அடுத்து தொடர்ந்து பேசுவோ அ நன்றி தோழி நீங்ளே கட் பண்ணிக்கோங்க அ ஓகே